ம் சொல்லு அப்புற எப்போ வந்தா அவ
யாரு
ஆ நம்ம கூட இருப்பாள அவ
அவ நேத்து ஒரு மூன்ர இருக்கு போன் பண்ண வரேன் சொன்னாப்ப நா சொன்ன இல்ல வேண்டா வராத அப்டின்ன
ஆ
வராது அப்படின்ன இல்ல நா வருவே அப்படின்னுச்சே உ கொஞ்சிச்சு கொஞ்ச தே ஆ உன்ன பாக்க வராம நா யார சொல்லிச்சே அப்புற வந்துச்சு வந்ததுக்கு அப்புறோ ஃபஸ்ட் லெட்டர் எழுதி கேட்டுச்சி நா சொன்ன நாங்க எழுதுனதே தப்புடி. நீ எழுது அப்படின் சொன்னே. போ நா எழுத மாட் டேன் அப்படி இப்படின்னுருன்ச்சு. இதுல ஸ்கூலு போய் என்னா ச்சு தெரியுமா?
ஆ
சார்ரு அவரு வண்ட்டு இது பனிஷ்மெண்ட்ல நிக்கிற மாரி நிக்க வச்சுடாய்ங்க எங்க ரெண்டு பேத்தியு. நம்ம போய் கேப்பம்ல சார் சாரி சார். சரி சாரி அதே மாரி நிக்க வச்ட்டாங்க. அவ இங்க ஒருத்தர் இருப்பாங்க. நம்ம மேக் சாரு. அவரே, ஆ என்னமா சுண்டு ல சுண்டலதே இது தேச்ச மாரி இருக்கன்னு, அந்த பிள்ளைய
உம்
சுண்டுல ரு சுண்டுல யாரும் அடிச்சுட்டாங்களா ரத்த வர மாரி இருக்கு. அந்த அழகுல வந்திருக்கா.
அப்புடி போட்டிருந்தாளா.
போட்ரூந்தா சாரு கேட்டதுக்கு பிரின்பல் கேட்டதுக்கு இல்ல நா பியூட்டிஷியன் தானே படிக்க போறே அதனால அப்டினா. ஆ செரி ரைட்டு அப்பனப்போ அவரு சொன்னாரு பிரின்சபல் சொன்னாரு நீ இங்க பேசாம வேண்டி தானமா போக வேண்டியதுதானே அப்படி கேட்டாங்க. அப்போ இல்ல சார் நா இதுதா படிப்பே சொல்லினின்னுசு. அப்புறோ அவர் எது பேசல.
அப்டியா.
ஆ ஆ ம். அவங்களுக்கெல்லா விட்டுட்டாங்க அதுக்கப்புறோ தா போனோ.
ஓ அப்போ செரி செரி.
எவ் நறைய டீச்சர்ஸ் வந்துரு காங்கடி.
யாரல புதுசா?
புது டீச்சர்ஸ்சு. இவங்க வந்துட்டாங்க நம்ம ஆ லெவன்த் படிக்க ம் போது கம்ப்யூட்டர் மிஸ் இருந்தாங்க ஆ அவங்களா ஆ
ம் ம்
எல்லாரு வந்துட்டாங்க அது அந்த ஸ்கூலே மாருன மார்ருக்கு ஒரு சேஞ்ச் ஆன மார்ருக்கு ஏதோ நம்ம வந்து ரொம்ப காலமா இங்க இல்லாம திடீர்ன்னு போற மார்ரிந்ச்சு
ம் என்ன சொன்னாங்க பாத்துட்டு
பாத்துட்டு எல்லா சந்தோஷப்பட்டாங்க சிரி சிரின்னு சிரிச்சாங்க எப்பிடி இருக்கீங்க நல்லா ருக்கீங்களால்லா கேட்டாங்க அப்பறோ தமிழ் மிஸ் வந்துட்டு அந்த ப ஃபெயில் ஆச்சுல்ல அந்த பைய வந்துட்டு எதுவுமே எழுதலன்னு சொல்லி சாங்கட பட் டுச்சு பேப்பர் ரீவேல்யேஷன் போட்டது வந்துச்சு ஒண்ணுமே இல்லையாம பேப்பர் கையில குடுத்துட்டாங்களாமா ஆனா ஒண்ணுமே இல்லையாம பேப்பர்லடி
அப்புறோ ஓ செரி செரி
ஒண்ணுமே இல்லயாமா பேப் இப்பெல்ல
அப்பறென்ன அந்த பைய வந்து நம்ம பாசு பொயிருவே அப்பட்ல்லா சொல்லிட் ருந்தானாமா
ஒண்ணுமே இல்லையாமா பைய எழுதுவா நென க்கிற மறுபடியு தெர்ல இது நறைய பேர் காலேஜ் ஜாயின் பண்லடி தெர்ல நெறைய பேர் ஜாயின் பண்ல
பாய்ஸ்ஸா
உம் கருவாயல்லா சேரவே இல்ல
கருவாயனா
ஆமா
ஏய்
அ ரோஷினி ரோஸ்ஸு
எ லூசு
அது என்ன வண்றது
உம் என்னாச்சு அப்றோ பேஸ்னாங்களாமா ரெண்டு வேரு
தெர்ல நா எது கேக்கல இது நேத்திங்கொர்த்தன பாத்த
யாரு
மூணு பேத்துக்கு ரொம்ப புடிச்சவ
நம்ம மூணு வேத்துக்கு ரொம்ப புடுச்சவ்னா ஓ
கு
யார் ஓ இவுரு அவரு தெரியு மா அவங்கண்ண கூட நம்ம ஸ்கூல் தான படிச்சாரு அவங் அண்ணங்கூட நம்ம ஸ்கூல் தான படிச்சாரு அவுர் நம்மளுக் பின்னாடி உக்காந்தவரா யாரு
பின்னாடியில்ல மிகப் பெரிய
ஓ ஹைட்டாருப்பாரு
யாரு இல்ல இல்ல இல்ல
பே பே பேண்ட்டு ஆஹ்
பே பே பே இல்ல
ஆஹ்
வேற
குட்டியா இருப்பாரு
ஆ ஆஹ் அவரு வந்து ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணி எம்பேரு சொல்லி கூப்ட்டுச்சு செரியா சொல்லிட்டு அஹ் நல்லாருக்கியா என்ன மறந்துட்டியா அப்டி கேட்டுச்சு அப்பறோ மறக்கல ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணோனே ஹலோ யாரு அப்டி கேட்டே அப்ப உங்களுக் கு ஒரு ஆடர் வந்திருக்கு அப்டி சொல்ச்சு அப்போ ஆடர் வந்துருக்கு என்ன நா எதும்மே ஆட்ரு பண்லயே சொல்லி நா யோசிக்கிறேன்டி சொல்ச்சு நீங்க லிப்ஸ்டிக் ஆட்ரு ப ஆட்ரு பண்ணிருந்தீங்க லிஸ்டிக் வந்திருக்கு அப்டி சொல்ச்சா வெள்ளிக்கெழம அப்ப நா சொன்னே நா எது ஆட் டர் பண்ணது கிடையாது எனக்கெல்லாம் வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்க சொல்லி கட் பண்ணி விட்ட
உம்
அதுக்கப்புறம் மறுபடியும் கால் பண்ணப்போ என்ன எ வாய்ஸ் உனக்கு தெரியலையா அப்டி கேட்டுச்சு அப்ப நா சொன்ன எனக் தெர்ல வாய்ஸ் எல்லா மாறி இருக்கு
ஆ உம்
தெரில யாரு நீங்க அப்பனப்போ இந்த மாரி நா தா அப்டி சொல் ஒ நீயா சொல்றா அப்டின்னேன் அப்போ என்ன பண்ற அப்டின்னு கேட்டுச்சு இத இங்கதா இருக்கே எந்த காலேஜ்ன்னு அப்போ காலேஜ் சொன்னேன் இந்த காலேஜ் அப்டின்னு அதுக்கப்புறம் நீ நல்லா இருக்கியா அப்போ நா நல்லா இருக்கேன் அப்டின்னேன் அவங்களும் கேட்டாங்க நல்லா இருக்காங்க அப்டி சொல்லுச்சு
உம்
அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எப்டி இருக்காங்க ஆ அவ போன் பண்ண எங்க அக்கா போன் பண்ணே எடுக்க மாட்டேங்குற அப்டி சொல்லிச்சு
உம் ஓ அக்கா
அக்கா வந்து மறந்துட்டீங்களாமா ஆ அக்கா மறக்குதோ மறக் ரெண்டாவது விஷயம் நீங்க எல்லா கரெக்டா இருந்தீங்கன்னா இப்ப எல்லா ஆயிருக்காது இல்ல கடைசி நேரத்துல சங்கடம் ஆகாம போயிருக்கலாம் இல்ல அப்டின்னு மட்டும் சொன்னே ஆனது ஆகிப்போச்சே சேரி விடு அப்டி சொல்லிட்டு வச்சுடுச்சு
அவ்ளோதானா உம் யார பாத்த நீ அப்போ
பாத்தது வேற செம்மா ஆலு
ஆள்றவங்க உம் அன்னிக்கி நம்ம ஆட்டோ வண்டிலப் போமோது வண்டில்ல போமோது இப்படி ஆப்போஸ் இதுலவரா நானுப் இப்படி திரும்பாத்தா அவனு இப்படி திரும்பாத்தா அப்டி கை காம்ச்சா அப்போ நானு கை காம்ச்ச அதுக்கப்பறோ வந்துட்டு யாரு தெருமா கருவாயன் அதுக்கப்பறோ ஒல்லியா ஒருத்த இருப்ப அவ அதுக்கப்பற குண்டா ஒருத்த இருப்ப அவ அவங்க மூணு பேரும் ஆட்டோல இருக்காங் சரியா நானே அந்த நிக்காஸ் போட்ட ஒரு புள்ள கும்ல அந்த புள்ள பின் இங்க எங்க வீட்டு பக்குதுல இருக்க புள்ள வண்டில போய்ட்ருக்கோ போய்ட்ருக்கோ இவ ஏன் இப்புடி பாத்தா இவன் அந்த குண்டு பைய வந்து பாத்ட்டுடா பாத்துட்டு இப்புடி பாத்தா நானு பியோ சிருச்சிட்ட பாத்து பின்னாடியே வர் ஆ பின்னாடியே ஆட்டாலோ வரானுங்க
ஆ யாரோட ஆட்டோ
அவ அந்த கருவாய ஓட்டிட்ருந்தா
கருவாய் எல்லா வேலையு செய்றாய இருக்குறதுலி எல்லா வேலியு செய்துடி கருவாய
உம்
காலேஜ் சேந்தியா கேட்டத்துக்கு இல்ல சேரில்ல மாருகெட்ல கட போட போறே சொல்லுச்சிரின்ஸ் ஏன்ட்ட புள்ளிட்ட தா ஓ அப்பிடியா சேரி அப்டி சொல்ச்சு நா பேச நிக்ல யார்ட்டியுமே பேசனிக்கல ஆல்ரவர்ட்யு நா பேஸ் பிங்குல ஆள்ரவரு என்கிட்ட பேச நிக்கல
உம்
கிட்ட மட்டு பேஸ்னாங்க எல்லாரு
ஓ சேரி சேரி
நா எதுமே கண்டுக்குல இப்ப வந்து அவங்கதா எல்லாமே ங்கற மாரு இருக்காங்க எல்லாரு
உம் எனக்கு இவ்வ நம் நம்ம கூட ஒருத்தி இருக்கால அவுளோட ஃப்ரெண்டு அன்னிக்கூடோ ஃபேரவல் அன்னிக்கி பின்னாடி வண்டில வச்சு ஒர் பையன்ட்ட நா பேசுனொல்ல
ஃபேரவல் அன்னைக்கா
ஆ பின்னாடி வண்டுட்டு அவ ஃப்ரெண்ட் ட்டு ஒரு பைய
ஆ ஆ ஆ ஆ
ஆ அவ மெசேஜ் பண்ணியிருந்துச்சு ஸ்நாப்ல
என்ன சொல்லிச்சு
சு அப்பிடினு
கருப்பாம் பூச்சி இங்கே நம்மளுக்கு கூட்டத்துல ஒருத்தி கல்யாணம் ஆச்சுல்ல அவளுக்கு அவள் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கு
எதுக்கு
எதுக்கு
எதுக்கு
இந்தலூசு சோ நம்ம நம்ம கூட இருக்குல்ல நம் பழைய பைய அவே நெனச்சு ரிப்ளே பண்ணிருக்கு
ஓ
அதுக்கப்றொந்தா அந்த புள்ளைட்ட சொன்னப்பதா ஓ அவரா அப்டின் சொல்லிட்டு விட்டுச்சு அது மட்டு பேசிட்ருந்துருக் கே சாப்ட்டியா டீ குடிச்சி எல்லா கேக்குது
சொல்லிருக்கணுமே எனக் கல்யாணம் ஆயிருச்சுன்னு
டெய்லி பாப்பே இங்க வரு
ம் கேட்டோ இந்த மாரி எந்த காலேஜுன்னு நா சொன்னே இப்ப நீனதுக்கு அவ சொன்னா சேரி ஓகே அடின்ட்டு விட்டு
யாரு ஒட்டுக்கால்ல
ம்
இவுங்கல்லா
எவங்க
வடிவேலு
வடிவா
வடிவு வடிவு எங்கடி
வடிவெல்லா தெர் ஆஹ வடிவ நா பாத்தன்னைக்கி எங்க தெரிய்மா ஆ உங்க வீட்டுக் பின்னாடி ந ற இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்லா இருக்
அங்கதா வேலைக்கு நிக்கி வேலைக்கு வருதுன் நெனக்கிற அது அது இன்னொருத்தனு அங்கதா இருந்தா அந்த அப்பா இப்யு அங்கதா இருன்ச்சி
ஓ
ம் மூண் நால் பேத்துக்கு பாத்தாங்க பின்னாடி வச்சி செம்ம ரோஸூ ஆல்ரவரி தா கொஞ்ச கெத்தாயிட்டாரா
அவுரு கெத்தெல்லா இல்ல அது வந்து நம்ம அவர அப்டியே இது பண்றது அப்டி பெய் அவரா சொல்லி ஒரு கெத்து கெத்து
அவரோட ஆளு எங்க எந்த அட்ரஸ்ஸு இல்ல யாரோட அட்ரஸ்ஸு இல்லங்க
ம்
மொல்ல இருக்காங்களானு குட தெரியமாட்டிகிது
ம்
என்னதானோ எங்க ஒங்கம்மா
எங்கம்மாவா எங்கம்மாதா முன்னாடி
கேமராசினது நேத்து வீடியோ கால் பண்ணா அந்தபுள்ள பண்ணுச்சு சேரியா வீடியோ கால் பண்ணுது உங்க அம்மா அட்டன் பண்ணி வச்சிருச் து
எந்த இந்த போன்லையா
அந்த போன்ல நா சொல்றன் டி அவங்க யூஸ் பண்ண ம ந அவ யூஸ் பண்ண மாட்டாடி அந்த நம்பரூ வேண்டா வேண்டாங்க விடவே மாட்டறா கூப்பிடுவே கூப்பிடுவே கூப்பிடுவேன்டே நின்னா சேரி நீ என்னமோ பண்ணு அப்டி சொன்ன அப்ப கூப்பிட்டா அவங்க அட்டன் பண்ணிட்டாக அட்டன் பண்ணி அவங்க இப்டியே பாத்துட்டுருக் கை வச்சு மறைச்சு சிரிச்சுட்டு இருக்கு
ஹ
பாத்தா அவங்களே கட் பண்ணிட்டாக
இ இல்ல இப்ப வீடியோக்கால் கூப்பிட்டு என்ன காமிக்க போதா மா அது
நம்ம நாம் நாங்க ரெண்டு பேரு ஒட்டுக்கா இருக்கோ காட்ட போது
ஓ அதுக்கு அய்யய ம்
சேரி டி இரு கூப்பர்ற
ஆ சேரி சேரி